சொல்லுங்க சார் வணக்கம்
கேக்குதுங்களா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா கிளியரா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேங்க
இப்பதாவந்து பசங்களுக்கெல்லா லீவ் லீவ் முடிச்சு கொடைக்கால அ விடுமுறையெல்லா முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது சோ எல்லாருமே வந்து நறைய பயணங்கள் ட்ரிப்பு அப்படி எல்லாருமே போயிருப்பாங்க அதனால நம்ம இப்ப பயண அனுபவங்கள் அப்படிங்குற ஒரு தலைப்புல பேசுவோமா தோழி
ஆ பேசலாம் பேசலாம்
கண்டிப்பா இப்ப பயணம் அப்படிங்கறது மனுஷ மனுஷ வாழ்க்கையில ஒரு ஆ மகிழ்ச்சியையு ஒரு புது அனுபவத்தையு தரக்கூடிய ஒரு ஆ இதுதா வந்து பயணம் அப்படின்னு நம்ம சொல்றோ நம்ம தி
பாத்தீங்கன்னா முன்னெல்லா அப்படி சொல்லுவே இப்பல்லா பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு ஒரு பயணத்துக்கு போயிட்டு வந்தாலே மனசே ஆமா
ஆமா ஆமா இப்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில அதா எல்லாருமே வேல வேலன்னு எல்லா ஓடிகிட்ருக்கிற அந்த டைம்ல வந்து ஆ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாதா எங்கயாவது ஃபேமிலியோட போயிட்டு வந்தா ஃபேமிலி கூடையோ ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ ஒரு பயணம் போயிட்டு வந்தா ஒரு ஒரு புத்துணர்ச்சி கெடைக்குது நெக்ஸ் ட்டு நா அடுத்து மறுபடியு ஆ ரூட்டின் வேலையா மறுபடியு செய்யலா அப்படிங்கறப்போ ஒரு சின்ன ஒரு ஆ புத்துணர்ச்சி கெடைக்குது அதே மாரி நம்ம ஒவ்வொரு டைம் பயணம் போறப்பையு புது புது எடத்துக்கு போகணு அப்படி போன தான் நெறைய புது புது மக்கள் அங்கெல்லா கலாச்சாரம் என்ன பழக்க வழக்கம் என்ன அதெல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு
பாத்தீங்கன்னா போரிங்கா மாரி ஆ அங்க போய் எதுக்கு போயிட்டு அப்படின்ற மாரி ஆயிடுது
கண்டிப்பா அதுவு வந்து அந்த மாரி ட்ரிப் எல்லா நம்ம போணோம்னா அதெல்லாம நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா தா இருக்கு குடும்பத்தோட ஒரு ஆமா ஒரு ட்ரிப் போறோன்னா அதெல்லா நம்ம எப்ப நெனைச்சு பாத்தாலுமே நமக்கு வந்து மைண்ட்ல அது ஓடிகிட்டே இருக்கு ஒரு நல்ல அனுபவமா தா இருக்கு அது ஆமா அதே மாரி அது போற வழியிலையு ட்ரிப்பு போற வழியிலையு பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ போறப்ப அந்த அதெல்லா பாத்துக்கிட்டே போறது அந்த இயற்கையெல்லா பாத்துக்கிட்டே போறதெல்லா ஒரு அழகான ஒரு விஷ் யோ இல்லையா பசுமையான மல அருவி அ தோட்டோ அதெல்லா வந்து பா அந்த டிராவலிங் டைம்ல நம்ம அதெல்லா பாப்போ இல்லையா அதெல்லா ஒரு நீங்காத நினைவாவே இருக்கு
ஆமா
உண்ம தா நா பாத்தீங்கன்னா பொதுவா நா பீச்சே வந்து பாத்ததே கடையாது எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு மாரி இந்த மாரி இருக்குமோ அந்த மாரி இரு க்குமோ எவ்ளோ பெருசா இருக்கு எவ்ளோ தூரோ நடக்கலா இந்த எல்லையில மு ஞ்சுருமோ ஆ எவ்ளோ ஆறு மாரி இருக்குமா குளம் மாரி இருக்குமா அப்டின்ற மாரி ஒரு கற்பனையோ இதுலேயே வந்து நா ரொம்ப வருஷமா வந்து மிதந்துட்டு இருந்த
அப்போ எனக்கு வந்து ந என்னோட கல்யாண மாய் என் கணவர்கிட்ட வந்து நா சொல்லிட்டே இருப்ப எனக்கு இந்த மாரி போணுனு ஆச போனுனு ஆச நா போனதே இல்ல நா பாத்ததே இல்ல அப்டின்னு சொல்லிட்ட அவரு வந்து ரெண்டு மூணு தடவ போயிருக்காரா
அப்போ அவரு என்ன பண்ணாரு எங்களுடைய ஒரு கல்யாணோ ஆனிவசரிக்கு வந்துட்டு போலா அப்டின்னு சொல்லி சர்ப் ப்ரைசா ப்ளான் பண்ணி காலேல கெளம்பி நாங்க இந்த திரிச்ஷூருக்கு வந்து போனோ போய் பாத்தீங்கன்னா எனக்கு அவ் அவ்ளோ அவ்ளோ அவ்ளோ அவ்ளோ சந்தோஷமாயிச்சு ஏன்னா நம்மளோட கற்பனை உலகத்துல நம்ம வந்து ஒரு கற்பன பண்ணி வச்சிருப்போல்ல அத விட அது பெருசா இருக்கும் போது ஆமா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தங்க அந்த ஒரு நாள் வந்து என்ன பண்ணோனா காலைல அஞ்சு மணி க்கு நாங்க வீட்ல இருந்து கெளம்பிட்டோ நைட்டு வந்து ஒரு லெவன் தேட்டிக்கு டுவெள்குள்ள வீட்டுக்கு வந்தர்ணு கொழந்தையு இருந்தது அப்போ பாப் பாக்கு வந்து ரெண்டு வய்சு தா அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்புடின்னா காலேல இருந்து நாங்க கரெக்டா வீட்ல கெளம்பி அங்க போனது பாத்தீங்கன்னா எட்டே முக்காலுக்கு வந்து போய்ட்டோ போயி டிஃபன் எல்லா சாப்புட்டு அந்த ஒம்போது மணிலருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம சாய்ங்காலோ ஆறு மணி வரைக்கு கரெக்டா பிளான் பண்ண எல்லா எடத்தையுமே நாங்க வந்து கவர் பண்ணிட்டோ ஒரு எடத்த விட்டு ட்டோ ஒரு எடோ போல அந்த மாரி இல்லாம எல்லாமே நா ஜூக்கு போனது கடையாது மொதல்ல ஜூக்கு போயி அங்க இரு இருக்கற விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து நேர்ல பாத்து நம்ம இது வரைக்கு பாத்து வீட்ல சிங்கமா இருக்கட்டு ஒரு புலியா இருக்கட்டு அப்புறோ வந்து இந்த விஜய் படத்துல அந்த லைனா வரு இல்லையா அதெல்லா நா பாத்ததே இல்ல அப்ப அத எல்லாமே நா நேர்ல பாத்துட்டு நம் பக்கத்ல போன அந்த குட்டி குட்டி கம்பிதா நம்ப இப்ப தொட்டு கூட பாக்லா ஒன்னு ஆகாது அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அவ்ளோ கிட்ட வந்து பாத்து அப்ற பாத்தீங்ன்னா நெறைய விதமான வந்துட்டு இந்த பைசன் எரும மாடுங்க காட் டெருமலா இருந்துச்சு அதெல்லா பாத்துட்டு பாக்காத நெறைய விஷத்தை யான வளக்கற எடத்துக்கு போய் ஒரு குட்டி கொழந்தயில இருந்து வயசான யான வரைக்கு எல்லாத்தையுமே பாத் தி இப்டி வளத்றாங்க பக்கத்துல போய் தொட்டு பாத்து அந்த மாரி அந்த அனுபவத்த வந்து சொல்லவே முடியாது வார் த்தையால அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த நாள் மறக்கவு முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதே அதுதா அது வந்து அது வந்து நாட் ஒன்லி வந்து அது ஒரு அ அனுபவம் மட்டு கடையாது அது நமக் கு அறிவையு குடுக்குது இல்லையா அந்த பயணம் வந்து நம்ப நறைய கத்துக்க முடியு ஓ இந்தந்த எடத்துல இப்டி இப்டி இருக்கு அ போது அப்டிங்கறத நம்ளால கத்துக்கவும் முடியு அதே டைம்ல வந்து நம்ளுக்கு அந்த நம்ம ரூட்ஸ்லா கூட நம்ம தெரிஞ்சிக்லா ஓ இந்த வழியா போனா இது வருது சோ இந்த ஊர் வழியா போவணு வரணு அப்டிங்கறது நமக்கு வந்து அந்த அறிவு வந்து அ வளர்ச்சி அடையுது அப்டின் நெனைக்கிற நானு
பாத்தீங்கன்னா பீச்னா நா எப்டி நெனச்சன்னா நறைய பீச்சஸ் வந்து ஒரு ஊர்லேயே இருக்கு அப்டின் சொல்லி நா நனைச்சிருந்தே ஏனா நம்ம போனதே இல்லல்ல நமக்கு தெரியாதுல அங்க போகும்போது பாத்தீங்கன்னா பீச்சுன்னு போட்டா நறைய வரு அப்ப ஒவ்வொரு பீச்சுக்கு வந்து போறதுடத்துல எ கணவரு தா சொன்னாரு ஒரே கடலுக்கு தா இத்தன வழி இருக்கு நீ பாக்கறத வந்து ஒரே கடல் தா அப்டின் சொல்லி எடுத்து சொன்னாங்க அப்றோ தா எனக்கு புரிஞ்சிது ஏனா நம்ம போனது இல்லல நம்ம ஒரு கற்பனையிலதா நம்ம வச்சிருக் கோ இந்த மாரி இருக்கு இத்தன வழிகள் இருக்கு இத்தன விதமான பீச்சஸ் வந்து இருக்கு அப்டின் சொல்லி நனச்சிருந்தோ அதுக்கப்ற தா எனக்கு வந்து தெரிஞ்சிது
ம்ஹும் நா இப்ப நா வந்து மேரேஜ் ஆனதுக்கப்றோ நா அப்ராட் வரைக்குமே நா வந்து பயனோ பண்ணிட்டு வந்துட்ட சோ எ கணவர் வந்து அழச்சிட்டு போய்ட்டு வந்தாரு அதே மாரி இருந்தாலுமே இருந்தாலுமே பாத்தோன்னா நம்ம நினைவுல நீங்காம ஒரு விஷ்யோ ஒரு பயணம் இருக் கு அப்டின்னு பாத்தனா சின்ன வயசுல போனதுதா என்னதா நம்ம வெளி வெளி மாநிலத்துக்கு வெளிய கண்ட்ரிக்குலா போனா கூட அது வந்து ஒரு நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கூட போயிருப்போ இல்லயா ஒரு பக்கத்திலயே ஒரு ஸ்டேட் இருக்கு சோ அது வந்து பக்கத்துல ஊர்லயோ இல்ல ஸ்டேட் நா வந்து பக்கத்துல அ கர்நாடகா சைடு ஒரு ட்ரிப்பு அப்பா அழச்சிட்டு போனாங்க அதெல்லா வந்து ரொம்ப இப்ப நனச்சா கூட அதெல்லா இன்னொரு இனிமயான விஷ்யோ இத விட இப்ப நம்ம வந்து ஆ வேற கண்ட்ரிக்கு போனோ வந்தோ அப்டிங்கறத விட நம்ம வந்து அப்பா அம்மா கூட போனோ பக்கத்லயே அதுவு அந்த சின்ன வயசுல நமக்கு வேற எந்த கவலயுமே மனசு ஓடாது இல்லயா அந்த டைம்ல ஒரு பயணோ பண்ணிருக்கோ அப்டிங்கறப்ப அது ரொம்ப வந்து ஒரு அது நனச்சி நனச்சி பாக்குறப்பலா ஆசயா இருக்கு மறுபுடியு அந்த மாரி தருணங்கள் வராதா அப்டினு அங்க போயிருந்தப்ப அந்த அ மைசூர் போனோ
குழந்தகளு வந்து நனைப்பாங்க அவுங்க நம்பி இருப் இருக்கறது எல்லாமே நம்மளதா நம்ம எங்கயாவது அழச்சிட்டு போகும்போதா அவுங்களுக்கு தெரியு இத்தன விதமான இடங்கள் இருக்கு இத்தன விதமான வழிமுறைகள் இருக்கு இத்தன விதமான கல்ச்சர் இருக்கு இத்தன விதமான மனிதர்கள் இருக்குன்றதே வந்து அவுங்க அப்பதா தெரிஞ்சுக்குவாங்க நம்மளுடைய அப்பா அம்மா அவ்ளோ எடத்துக்கெல்லா நம்மள கூப்ட்டு போனதுல்ல ஆனா நம்ம நம்ம கொழந்தங்கள வந்து கூப் ட்டு போறோ இல்லயா
ஆமா இப்ப நமக்கு வந்து ஆமா அது நமக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிட்டு அப்போல்லா வந்து ரொம்ப ரேரா தா நம்ம வீட்லல்லா அழச்சிட்டு போவாங்க ஏதாவது லீவ் வந்தாலு அதுவு நம்ம ரொம்ப கேக்குமே இங்கயாவது போயிட்டு வரலா ஒரு ரெண்டு நாள் மூன் நாள் ட்ரிப்பா போயிட்டு வரலா அப்டின்னு கேட் தா கேட்டா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் அழச்சிட்டு போவாங்க அதுவே பெரிய விஷ்யமா இருக்கு அப்பெல்லா செலவு பண்ணவு யோசிப் ப்பாங்க அந்த மாரி தருணங்கள் அப்பல்லா இப்பல்லா வந்து இப்ப நம்ம அந்த ஆ சையெல்லா இப்ப வந்து நம்ம நிறவேத்திட்டு இருக்கோ நம்மால அப்ப போக முடில இப்பல்லா போலா பசங்களயு இப்ப வந்து நம்ம பண்ண முடியாத பசங்களுக்கு பண்ணுவோ அப்டின் சொல்ட்டு அந்த கொழந்தளுக்கு நம்ம இப்ப பழக்குரு வாஷ் வருஷோ லீவானா அழச்சிட்டு போறது இல்ல நடுவுல ஏதாவது லீவ் வந்தா கூட எங்கேயாவது ஒரு ட்ரிப் போட்டுகிட்டு நம்ம இப்ப கிளம்பிருவோ அதல்லா வந்து நல்ல விஷ்யந்தா நெறைய விஷ்யோ தெரிஞ்சிக்கலா அதே மாரி நம்ம சிக்கனமாவு இருக்கணு பயணோ போயிட்டோமே அப்டின்னு சொல்ட்டு கண்ணா பின்னானு செலவு பண்ணாம நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட் அந்த பட்ஜெட்குள்ள போய் செலவு பண்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டக்காக போறத தா இருக்கணு ஒரு மகிழ்ச்சி க்காக மறுபடியு அந்த ரொட்டின் வாழ்க்கையில போவணு அதுக்காக ஒரு புத்துணர்ச்சி வேணு அப்டிங்கறதுக்காகப்
ஒரு வர்ஷோ சம்பாரிக் கிறத அந்த ஒரு மாசத்துல செலவு பண்ணிடக் கூடாது இல்லைங்ளா செரிங்க
இந்த மாரி ஆ நம்ம ஊர்ல சைட்ல பாத்தோன்னா ஆ ஏதாவது நா ட்ரிப்பு போணு பயணம் போனுன்னாலே ஊட்டி கொடைக்கானல் அப்டின் பஸ்ட்டு எல்லாருமே போற ட்ரிப் பே அதுவ தா இருக்கு ஏனா இந்த கோடை காலத்துல லீவ் உட்றாங்க இல்லையா அப்ப கொஞ்ச இந்த வெப்பநிலை இங்கே அதிகமா இருக்கு அங்க கொஞ்ச ஓகேவா இருக்கோ வெப்பநிலை கம்மியா இருக்கோ நல்லா சிலு சிலுனு இருக்கு அப்டிங்கிற காரண்துக்காக எல்லாருமே மே மாசோ ஆனா எல்லா அங்கே போயிற்றாங்க அதே மாரி டிக்கெட் பாத்திங்னா ஃபுல் ஃபுல்லா இருக்கு உ எ ட்ரெயின் டிக்கெட் அ பஸ் டிக்கெட்ஸ்லா அந்த ஊட்டி அந்த சைட் போறதல்லா ஃபுல்லாயி இருக்கோ ஏனா பசங்க எல்லாருமே அங்கதா ஃபஸ்ட் டு போணு அப்டினு ஆசப்படுவாங்க ஏனா அங்க பசுமையா பசுமையான மலைகள் அந்த குளிர்ச்சியான காலநிலைலா அங்க இருக்கு ஆ அந்த பூ அந்த பூங்காக்கள் அந்த மலர்கள் அந்த அருவிகிருவி அதல்லா பாக்கறப்ப அதல்லா நம் கு வந்து அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கோ ஆமா அது வந்து அந்த ரெப் ரஷ் உண்மையான ரெப்ரஷ்மெண்டே நம்ம அங்க போய் பாக்க முடியுஅந்த பச்ச பசேல்னு பாக்றப்ப அதுதா அவ்ளோ அந்த அத ரசிச்சு பாக்குறப்ப அந்த அனுபவம் நல்லாருக்கு
அப்ப அவளான்சின்னு ஒரு எடத்துக்கு போயிருந்தோம் அங்க வந்து ஒரு குட்டி ஆறு வந்து இருந்தது அந்த ஆறுல வந்து நம்ம கால்வெச்சா போய் ஜிளு ஜிளு ஜிளு ளுனு இருக்கு அந்த தண்ணிய எடுத்து நம்ம கையில பாத்து அப்டியே நம்ளுடைய மூஞ்சி வந்து தெரியு அதுல
அத இன்னொன்னு வந்து நம்ம எங்கல்லா போறோமோ அங்கல்லா வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்து வெக்கணோ புகைப்படங்கள் எடுத் து வெச்சோன்னா ஆ அத மிஸ் பண்ணவே கூடாது ஃபஸ்டு அதுதா நம்ம எப்போ எந்த காலத்துல நமக்கு வயஸ் சான காலத்துல எடுத்து பாத்தா கூட அது நம்ம அந்த நினைவுக்கே மறுபடியு நம்ம போன மாரி ஒரு ஃபீல் குடுக்கு இப்போ கூட நம்ம பழைய போட்டோஸ்லா எடுத்து பாத்தா அப்டி ஒரு ஆசையா இருக்கு இல்லியா அதே மாரி இப்யு நம்ம எங்கப் போனாலுமே இந்த போட்டோஸ் எடுக்கறது இப்ப அ அதுதா இதாயிருச்சி பட் அது எடுக்கணு உண்மதா அது எடுத்த நமக்கு அடுத்த காலத்துல நம்ம பாக்கறப்ப நமக்கு அது ஒரு மகிழ்ச்சிய குடுக்
ஆமா ம் ம் ம்
கண்டிப்பா தோழி நம்ம இன்னொரு கால்ல சந்திக்லாமா
சேரிங்க சேரி
தாங்க் யூ
சேரிங்